க்குதாங்க
ம் எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
எனக்கும் கேக்குதுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே
சாப்டீங்ளா
இல்ல ம் இல்லங்க இனிமேல்டு தா சாப்புணு இன்னா சாப் டீங்க
நா வந்து தக்காளி சோ சோறு
தக்காளி சோறா செரிங்க தொட்டுக்க அப்பளமா செரிங்க செரிங்க ரொம்ப புடிக்குமா எதுக்கு உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா அது
இல்ல இல்ல புடிக்காது ஆவ்ரேஜா புடிக்கு
அப்டியாங்க செரிங்க செரிங்க எங்க வீட்ல பிரியாணி சமச்சிருக்காங்க சிக்கன் பிரியாணி
இல்ல தக்காளி சோறு புடிக்குமா
இல்லங்க அதெல்லா புடிக்காதுங்க இங்க எனக்
செரி செரி செரிங்க
நா கொஞ்சோ வெஜ்ஜெல்லா சாப்ட மாட்டேங்க அதுனாலதா
தக்காளி சோறு புடிக்காதா உங்களுக்கு
ஆஹ எப்டியோ ஒருக்காது தக்காளி சட்னி செய்வாங்கல்ல அது எனக்கு புடிக்கு
அத் அதாங்க நா சொல்றே
தக்காளி ச்சோறுனா வெறு தக்காளி போட்டு செய்வாங்க
சாப்பாடு வந்து தனியா அந்த தக்காளி ரசம் வந்து தனியா அது ஆட் பண்ணா தக் காளி சாப்பாடு அதா
இல்ல தக்காளி சாப்பாடுல வெறு தக்காளி போடுவாங்க தக்காளி சட்னியில வந்து
எங்க இதுல வந்து நல்லா நெறைய தக்காளில்லா போட மாட்டாங்க சும்
வெங்காய போடுவீங்களா வெங்காய போடுவீங்களா
எதுல
தக்காளிச்சட்னில
போடுவாங்கன்னு நெனைக்குற ஆனா எனக்கு தெரியாது
தெரியா தவங்க வெங்காயம் போட்டா நா சாப்டுவ வெங்காயம் போடலன்னா நா சாப்ட மாட்ட ஏன்னா வெங்காய இருந்தாதா கொஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்கு யா செரிங்க
ம் ஆனா போடுவாங்கதா நெனைக்குறே ம் எனக்கு தெரியாதுங்க அதெல்லா ம்
அதுனால தா நா புடிக்காதுன்னு சொன்னே தக்காளி சாதம்ல வந்து வெறு தக்காளி தான் போட்டு தருவாங்க வெறு தக்காளி தா இருக்கு இது இருக்காது இதே தக்காளி சட் னில வந்து வெங்காய இருக்கும் ரெண்டத்துக் கு டிஃப்ரெண்ட் இருக்குல அதே மாரி எனக்கு கார சட்னி புடிக்கு தோசைக்கு சாப்புட ரொம்ப
எனக் ம் எனக்கும் ச காரச்சட்னிவந்து நல்லா திக்கா பண்ணுவாங்க பா த்திங்ளா இந்த மாரிதா சாப்பிடுவே நல்லா இருக்கணு டேஸ்ட் நல்லா இருக்கணு
வெந்தயம் வெந்தயம் தானே அது எதோ போடுவாங்க அது போட்டா எனக்கு புடிக்காது எதோ சொல்லுவாங்கல்ல பருப் இல்ல இல்ல தோசைக்கு எதோ போடுவாங்க என்னா போடுவாங்க தோசம்மா தோசமாவுக்கு எதோ போடுவாங்கள
தோச மாவு
மாவு செய்யும் போது எதோ போடுவாங்கள என்னது உளுந்து உளுந்து
ஆ
உளுந்துங்க அது போடுவாங்க அது போட்டா எனக்கு பிடிக்காது
அதுதா சத்து
ஆஹ தோசல இல்ல தக்காளிச்ச இதுல காரச்சட்னில போடுவாங்க அது உளுந்து
அது ஹோட்டல்லல்லா போடு போடுவாங்க
ஆ எனக்கு புடிக்காது அது போட்டாலே அது வாசனையே எதுப் எப்டியோருக்கு அவ்ளதா நீங்க சாப்புடுவிங்களா
நா போட்டு சாப்டதில்ல
ம் சரிங்க நீங்க இது கேரளா ஹோட்டல்லா போயிருக்கீங்களா நீங்க
கேரளா
ஹோட்டல்ஸ்லா ஹோட்டல் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோல்ல அந்த மாரி எட
போயிருக்கே போயிருக்கே
அப்புனா நீங்க பருப்பு சாப்ட்டு இருக்கீங்ளா பருப்பு சாதோ
சாப்டு இருக்கே சாப்டுருக்
அப்டியாங்க செரிங்க அது நல்லா இருக்குல்ல எப்டிங்க இருக் அப்போ அந்த டேஸ்ட் கொஞ்ச சொல்லுங்களே
அது எனக்கு நா கேரளா
சொல்லுங்க பாத்து சொல்லுங்க ம்
போய் சாப்டதில்ல
நா இங்கதா சொன்ன சென்னையிலயே கேரளா ஹோட்டல்னு இருக்குல்ல அந்த மாரி எடத்துல போய் சாப்ட்டு இருக்கீங்களானு கேக்கறே
தெரிலங்க எனக்கு
ஆ அப்டியாங்க சரிங்க
தெரில ஆனா ரெஸ்டாரண்ட் எல்லா போயிருக்கே
ம்
ஆனா அங்க போன் போயிருக்கேன்னா என்ன தெரில
செரிங்க நா போனதேல்ல கேரளா ஓட்டல்லா ம்
இது போன கொடைக்கானல் அப்போ வந்து எங்களுக்கு எங் எங்கேயு சாப்பாடு கெடைக்கல சரியா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ம் இதுக்கு போனோ ம் சூசைட் பார்க்குன் சொல்லி இருந்துச்சு
ஆ
அங்க பாக்க போணோமா அங்க ஸ்டைட்டா வந்தா ஒரு வீடுல வந்து க கட சரியா தா தாத்தா பாட் டி போட்டு இருந்தாங்க அவங்க சாப்பாடு எல்லால வித்த வித்தியாசமா இருந்துச்சு ரெட் கலர்ல சும்மா ரெட் ல இருந்துச்சு ஒயிட்டு ரெட்டு கலந்தா எப்டி இருக்கு இருங்க அது குண்டு குண்டா இருந்துச்சு அந்த அரிசிதா சத்தா ரொம்போ
நீங்க சாப்ட்டீங்களா ஆனா எனக்கு குண்ட அரிசியே புடிக்காதுங்க எப்டியோ இருக்கு
டன நல்லா இருந்துச்சு ச அந்த டேஸ்ட்டு அப்புறமா வந்து அங்கல மோர் வந்து திக் க்கா மோர் திக்கா இருந்துச்சு அது மோர் ரசம் அப்றமா பீஃப் தொக்கு அதெல்லா இல்ல வித்தியாசமா இருந்துச்சு
அப்பனா நீங்க கேரளா சாப்படுதாங்க சாப் வந்தீங்க பீஃப்னாலே கேரளா தாங்க அந்த சாப்பாடு கேரளா தா
அப்றமா வந்து இ இருங்க இருங்க ஒரு ர கூட்டு வச்சாங்க அது என்ன கூட்டே தெரியாது எனக்கு ஆனா டேஸ்ட்டா இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு அவங்கல சொன்னாங்க மோர் கொழும்பு ஊத்தி என்ன தெரியலங்க அது அவங்க அந்த பாட்டி சொன்னாங்க அந் த நா சொண்ணேல அந்த அரிசி அதுல வந் து நீங்க மோர் கொழும்பு போட்டு இது அ இந்த கூட்டோ அந்த பீஃபு அ சேத் ச்சு சாப்புடுங்க நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாரி சாப்ட்டோ ஆனா நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லா அந்த அரிச்
தெரியாதே எனக்கு நா இதுல எல்லா பாப்பே சமூக வலைத்தளத்துலல்லா கேரளால ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்கோங்க பாயாசம் நனைக்கிறே இந்த பாயாசோ போட்டு அதுக்கு அப்புறோ அப்பளோ போட்டு ஒடிச்சுட்டு அதுக்கப்புறோ இது வாழப்பழோ இருக்குல அத அப்டியே பெசஞ்சு சாப்டுவாங்க
அது நா இங்கேயு சாப்புடுவே நா என்ன தெருமா பண்ணுவே சாப்ட்டுருக்கே
அப்டியா எப்டி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க கொஞ்ச நெட்ஒர்க் கடைக்கிற எடத்துல உக்காருங்க சொல்லுங்க
தயிர் சாப்பாடு இருக்குல்ல அதுல வந்துல என்ன தெரியுமா பண்ணுவாங்க எங்க பாட்டி எல்லா ஆ என்னது அது ப்ரோமோ க கி கிரானட்
தெரியு தெரியு சொல்லுங்க சொல்லுங்க ச்
அது என்ன பண்ணுவாங்க எடுத்து வச்சுட்டு நரி ம் நல்லா வந்து தயிர் சாதம் வந்து நல்லா பெசிஞ்சு ட்டு அதுக்கு ஆ அதுக்கு அப்புறமா வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க அ கருவேப்பில் கொத்திமிர் அ இதுங்க
புதினா
ம மல்லி மல்லி மல்லி அதெல்லா போட்டு கொஞ்சோ அப்புறமா அந்த இது வந்து போட்டு நல்லா இது பண்ணுவா அதாங்க
எந்தாங்க
ப்ரோமோ க்ராநெட் சொன்னனே ம் அது கொஞ்சொ போட்டு நல்லா இருக்கு அது அது கூட
சரிங்க
ஒரு இது தருன் தருவாங்க பவுல்ல இல்ல என்ன தெரியுமா போட்டு த தருவாங்க தனியா மோர் கொடுப்பாங்க அப்புறமா வந் து ஒரு வாழப் பழம் கொடுப்பாங்க அது எ நாங்க எல்லா நல்லா சா அது ஒரு இது எடுத்து சாப்ட்டாங்கன்னா அப்புறமா வந்து அது ஒ ரு இது சாப்புடுவோ மோர் வந்து நல்லா இருக்கு
ம் ம் நீங்க மோர் நா சொல்ற மாரி வீட்டுல செஞ்சு சாப்புடுங்க நல்லா இருக்கு
எங்க வீட்ல இல்ல
ம்
அது என்ன என்ன போடுறாங்க தெரியில ஆனா நல்லா இருக்கு மோரு அது என்ன போடுறாங்க தெரியில எனக்கு ஆனா வாயில எல்லா ஏதோ வ வர மாரி இருக்கு
அது என்னது வாமிட்டா
வாயில இருந்து வருங்க அது நா வந்து இல்ல லேட்டா என் என்னா இ இதுன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயிடுவேனா அப்புறமால ஏதோ இரு குங்க அதெல்லா போட்டு அரச்சு குடுப்பாங்க நல்லது வைய்துக்குன் சொல்லி
ம் ஆ மோர் தாத்தாமோர் தெரியுமா ஒங்களுக்கு
ஆ
கேள்வி பட்டிருக்கிங்களா மோர் தாத்தா தெரிமா தெரியாதா மோடு தாத்தானு
அது வந்து பீச்ல இர்ப்பாங்க ஒரு தாத்தா மோரு ரொம்ப பேஃமஸ் தெரியாதா உங்களுக்கு படத்துலல்லா வந்துருக்கிங்க என்னங்க இப்டி சொல்றீங்க நிஜமாலே தெரியாதா அந்த மோரு நல்லா திக்கா நல்லா இருக்குங்க அது எப்டி தருமா செய்வாங்க நல்லா கெட்டியான தயிர் இருக்குல்ல அது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்ரோ மாங்கா இருக்கில மாங்கா ஒரு புடி போட்டுட்டு அதுல
சீவி வச்சித்தா
ஆமா ஆமா சீவி வச்சு ஆமா ஆமா போட்டு மிக்சில போண்ணு எல்லாமே செரியா அதுவோ தயிர் போட்டு அது அப்பரோ அந்த மாங்கா போட்டு உப்பு போட்டு அதுக்கப்ரோ கருவாப்பில கொஞ்சோ கருவாப்பில்லில்ல புதினவா அது எதோ போடுவாங்களே
மல்லி
எதோ ஒண்ணு தெர்ல கரெக்டா அதா தெரில அது மூணுத்துலயு எதோ ஒண்ணு அப்படியா செரி ஆ அது போட்ட அப்ரோ கொன் ம மெளகா இருக்குல்ல பச்ச மெளகா அது போடுவாங்க அதுக்கப்ரோ இஞ்சி இஞ்சி மட்டு போட் டு நல்லா மிக்ஸ்சில போட்டு அரைச்சிர்ணு ஓகேவா மாங்கா வந்து இது நீங்க தோல் இருக்குல்ல அந்த தோல் உறிஞ்சுதா போடணு சரியா இது இல்லன்னா உங்களுக்கு எப்டியோ இருக்கு என்ன சொல்றது அந்த தோல் வந்துரு வாய்லயே அவுங்க குடிக்குபோது ஆ அது போட்டா ரொம்ப திக்காய்ங்க அது அப்டியே அது எல்லாமே போட்டு மிக்ஸ்சில அடிச்சா திக்காய்டுமா அதுக்கப்புறம் அப்ரோ நீங்க ஃபில்டர் பண்றீங்ளோ இல்ல அப்டியே போட்டு மோர்ல வந்து காரா பூந்தி இருக் கில்ல
ஆமா
காரா பூந்தி தெரிமா அது போட்டு அதுக் மேல மாங்கா போட்டு சாப்ட்டா நல்லா இருக்குங்க
ம்
செரிங்க நா வெக்கிறே டைம் ஆய்டுச்சு
ஆ செரி
ஹலோ ஆ சரிங்க